ஆஹ்
ஆஹ் எப்படி இருக்கே
ஆஹ் வந்துருக்கேன் கா
சாப்பிட்டியா டா
ஆஹ் சாப்பிட்டேங்க இப்பதான் நீங்க
நான் இப்பதான் டா தம்பி நானும் சாப்பிட்டேன்னா ஜாப்புக்கு போனேனா ஜாப்புக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம்ல்ல லேட்டாயிடுச்சு இல்ல டைம் ஒரு ஈவினிங் பார்ட்டி ஃபைவ் தான் வீட்டுக்கே வந்தேன்
நீங்க என்னக்கா ஒர்க் பண்றீங்க
நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்றேன் நான் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்
ஓ ஓகே ஓகே ஆமா பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா எதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியுமா பைத்தானு சி ப்ளஸ்
அ ஆ எனக்கு அதெல்லா தெரியாதுடா தம்பி
ஃபோன் பேசும்போ பைத்தான் பத்தி கேட்டீங்க செ உங்களுக்கு தெரியுனு நெனச்சே
பைத்தான் பத்தி எனக்கு தெரியாது நீனே செரி பைத்தானுக்கு நீ படிக்க கிளாஸ்ல பண்றேன் யா சேரி அத பத்தி ஓ ஒன்னு ஊ மொழி மா எனக்கு கொஞ்ச நாலஜ் இது பண்ணிக்கலாமே
ஆ நா நானே இப்பதா கத்துக்கிர்ட்டுருக்கே கொஞ்சோ ஈஸியாதா இருக்கு ஆ பைத்தான் வந்து அது ஒரு பு்ரோன் லாங்குவேஜ்க்கா நம்ம வந்து பேக்ண்ட்ல டெவலப் பண்றதுக்கு இப்போதா எனக்கே கொஞ்சோ கொஞ்சமா புரியு ஏன்னா நா மெக் பேலிங்க சொல்ட்டு ஃபுல்லா மெக் க்கேனிக் வேல பாத்தவே எனக்கு புரோக்ராமிங்கள து ஒண்ணு தெரியாது சேரி அப்பிடி என் ன்னதா இருக்கு என்னதா இருக்குன்னு பாப்போ அப்பிடின்ட்டுதா நா இப்ப பைதான் எடுத்தப்போ
பைத்தான் எடுத்திருக்க ஆனா அப்ப பைத்தான்ல எப்பிடி அந்த ஆவரேஜ் எப்பிடி இருக் க்க
அக்கா என்னதுக்கா
பைத்தான கத்துக்கத்துல ஆவரேஜ் எப்பிடி இருக்கன்னு கேக்குறே
ஆ அதுதும் சூப்பரா இருக்கு கா அது ஒன்னு பிர
அவனு பிரச்சன இல்ல இப்ப முடி போர கிளாஸ்சு
ஆ இப்ப முப்பது நாள் கோர்ஸ் இப்பதா ஒரு பத்து நாள் முடிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறே
என்னது பத்து நாள் முடிஞ்சிருக்கா நா இனி நீ கேள்வி கேக்
டே டேட் பாரா ஏழாந்தேதி ஆரம்பிச்சச்சி நடுல ஒரே ஒரு நாள் லீவ் வந்துச்சி பத்தொன்பத நா ஆமா அப்ப பத்து நாள் முடிஞ்சிருக்
பத்து நாள் முடிஞ்சிச்சா கண்டிப்பா கண்டிப்பா பத்து நாள் தான முடிஞ்
ஆமா இன்னு ஒரு இருபது நாள்துருக்கு முத்தோ முப்பது நாள் ட்ரேங்க
தம்பி இன்னைக்கு பத்தொன்பது தேதி தேதி நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கா ஏழாம் தேதி பதினாறு நாள் ஆவல பதினாறு நாள் ஆவல
ஏழு பத்தொன்பது பன்ரெண்டு நாள் தானே
ஏழு பத்தொன்பது பன்ரெண்டு நாள் தானா
ஆமா ஏழுல
லவன் வந்து பத்தொன்பது வரைக்குமே ஒன்பது நாள் ரா
லவன்ல இருந்து பத்தொன்பது வரைக்கும் ஒன்பது நாளே
ஆ பதினொன்னான் தேதில இருந்து பத்தொன்பதாம் தேதிக்கு வரைக்கும் எத்தன நாளு
ஒ பத்தொன்பது ல இருந்து ஒன்பே ஒன்பதாம் தேதிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எத்தன நாளு
ஒன்பதாம் தேதிலந்து
பத்தொன்பதாம் தேதி வரைக்கும்
ஆ நீ சொன்னது ஏழாம் தேதி தான்டா சொன்ன
இன்னைக்கு ஆ அப்போ அதான் ஏழாம்ந்த தேதி ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராா பதினோரு நாள் அதான் ஒரு நாள் லீவ் வந்துச்சுல
ம் ம் ஓ சண்டே சண்டே லீவ் அப்டி வரும்ல ம் ம் ம்
க் இப்பதான் கொஞ்சம் புரியுது கொஞ்சம் கொஞ்சம்
அப்ப இன்னும் ஒரு இருபது நாள் உனக்கு கிளாஸ் இருக்கு
ம் ஏதாது கொஞ்சம் கத்துக்கிட்டேன்னா ஐ டி ஃபீல்டு கூட போலாம்
மோஸ்ட்லி இப்பத்த இது பாத்தேன்னா முன்னாடிலா இந்த டேலி முடிச்சிருந்தா போதும் சி சி பிளஸ் முடிச்சா போ
ம்
பி ஹெச் டி ஜாவா அந்த மாரி கோர்ஸ் முடிச்சா போதும் அப் மொத வேலியபிள் அதிகமா இருந்தது இப்ப வந்து பைத்தான் தா மெயினா இருக்கு
ம் ம் அப்ப பைத்தான் முடிச்சுட்டு அடுத்த பிளானு
எனக்கு இப்போ மெக்கானிக்க் இனி தாங்க ஆசை நா சும்மா பைத்தான் போர் அடிக்குது தாங்கா
போர் அடிக்குதுன்னு பைத்தன் கத்
ஆமா எனக் புதுசா எதா கத்துக்கணுனா புடிக் யு அதனால சும்மா பேசாட்டுக்கு நந்து போனெ
சேர் சேர் எவ்ளொ பே பண்ண
கால்லெந்து சொல்லி தராங்க
புரில
ஃப்ரீ ஃப்ரீதா காலஜுலே சொல்லி தராங்க
ஓ காலேஜுலே ஒனக்கு ஃப்ரீயா சொல்லி தராங்களா அப்ப ம்
ட்டியா அவுங்கதா ஒன்னு தெரியாது வெளிய இருந்து ஆள் வர வச் சு சொல்லி தராங்க பைத்தான்
அப்புடியா அப்போ உங்க ஸ்டாஃபு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்டாஃபுங்க எடுத்து வச்சிரு
ஆமா அதுல்லாம இப்ப வார வெளியே வந்து வர ஸ்டாஃபுன்னா எங்ளுக்கு எது முக்கியமோ அது கரெகட்டா பக்காவ சொல்லி தருவாங்க இப்ப வர ஸ்டாஃபுங்கல்லா இருக்குற ஸ்டாஃபுங்களுக்கு வந்து எ ல்லாமே முக்கியந்தா சொல்லுவாங்க அவுங்கள கேட்டா இவுங்க அதுக்கு தகுந்த மாரி ட்ரைனிங் குடு
இப்ப வந்து நீ உங்க ஸ்டாஃப எப்டி சொல்றியோ அந்த க இப்ப வர ஸ்டாஃபுங்க இருக்குற காலேஜுல அவுங்க ஸ்டூடண்ட்டு சொல்லுவாங்க அந்த மாரி
ம் இல்லெல்ல இவுங்க வந்து காலேஜு ஸ்டூடெண்ட்ஸு காலேஜுலந்து வர ஸ்டாஃபுங் க டயாது இவுங்க வந்து இந்த அது அ கோச்சிங் சென்டர்லா இரு க்குல்ல பைத்தான் கோச் சிங் சென் ட்ரு இந்த மாரி ஆப்டிடியூட் ட்ரைனிங் சென் ட்ரு அந்த மாரி இருக்குற சென்ட்ருலெந்து வ
வருவாங்க அவுங்களுக்கு ஒரு நாள் பேமெண்ட் எவ்ளோ ப்ரொவைட் பண்ணுவீங்க
நாளைக்கு பேமெண்ட் பத்தாயிர கிட்ட வருங்கா
உம் அப்ப அதுக்கான வேலியபுல் உங்களுக்கு குடுத்து தான ஆகணு அவுங்க ஆ ஆ கண்டிப்பா பரணிக்கா
அதுவு இல்லாம என்னன்னா எங்க காலேஜ்ல என்ன ரூல்னா ஒரு நாள் லீவ் போட்டா ஆயிரம் ரூபாய் நாங்க பைன் கட்டணு
புரியல புரியல என்ன சொல்ற
மொத்த முப்பது நாள் ட்ரைனி்ங் ஃபிரியா புரொவைட் பண்றாங்க க்கா நாங்க டெய்லி எத்து அட்டன் பண்ணனு ஒருவேள அட்டன் பண்ண மிஸ் பண்ண பண்ணிட்டோம்னா ஆயிரவா நம்ப பைன் கட்டணு காலேஜுக்கு
ஓ காலேஜ் அவுங்களுக்கு குடுக்குற சம்பளத்த உங்களதுல பிடிக்குறாங்க
வரலன்னா ஒங்களுகாக கஷ்ப்பட்டு தான போட்றோ நீங்க எதுக்கு வர மாட்டீங்க இருங்க வரலன்னா நீங்க ஆயிரவா காச எடுத்து வெச்சிருங்க அப்டினு ஃபைன் போடுறோ நாங்க ஆமா ஃபஸ்ட்டு ஸ்டாடிங்ல ஒரு சார் வந்தாரு அவர் நடத்துதுலா ஒன்னு புரில பின்னாடி ஒக்காந்து படத்த வரஞ்சிட்டு இருப்பே அப்பற அடுத்த ஸ் சார் ஒருத்தர் மாற்னாரு அவர் சொல்லி தரது சூப்பரா புரியுது ச
பர பரவால இப்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்குற புரியுது புரியுது நா சாப்ட்டே காலைல என்னா சாப்ட மதிய என்ன சாப்ட
மதியானோ வந்து நா பீஜ்லருந்து சாப்பாடு எடுத்துட்டு போயி ட்டே
எது
பீ ஜில இருந்து நா பீ ஜில இருக்கேங்க்கா இப்போ
சரி
என் சொந்த ஊர் திருச்சி சென்னையில் தங்கி படிக்குறே
ஆ தெரியு தெரியு சொல்லிருந்தே ஏற்கனவே சொல்ல ஆ
ஹாஸ்டல்ல இருந்து
சரி
கூட உக்காந்து சாப்டோ
அ என்ன அங்க இருந்துச்சு எனக்கு
சாம்பார் சாதோ
சாம்பார் சைடிஷ்
சைடிஸ்லா இல்லக்கா அப்டியே எடுத்துட்டு போயிட்ட
ஏ அதுக்குல்ல பே பே பண்ணுவல்ல ஆஷ் ட்டல்ல
க்குன்னு மதியானோ வந்து சாப்டா சைடிச்சு இருக்கு காலைலயே டிஃப்பன் கட்டிட்டு போற மாரி இருந் சைடிஷ் ஒரு நேரத்துல இருக்காது
டிஃப்பனா எத்துட்டு போயிட்டு சாம்பார் சாதோ கால்லயே செஞ்சு
அல்ல அல்ல காலைல வந்து உப் உப்மா செஞ்சுருந்தாங்க அதாவது காலைல மதியானோ நைட்டு மூனு வேலையு சாப்புட புரொவைட் பண்ணுவாங்க ங்க மதியானோ போ சில பேரும் மதியானோ வேலைக்கு போவாங்க கொஞ்ச தூரோ தள்ளி போவாங்க அவங்களு மதியானோ சாப்புட வர முடியாது
ஆமா
சாப்ட வர முடியாதவங்களுக்கு தனியா லன்ச்சு கொஞ்சமா செய்வாங்க யார் யாரு யாரு வேண்னா எடுத்துட்டு போயிக்கோங்க வேண்டானா அப்டியே உட்ருங்கன்டு நான் ஹாஸ்டுக்கா காலேஜு போயிக் டிஃபன் ஃபுல்லா பசங்களு கூட சேந்து உக்காந்து சாப்டுவ அதனால லன்ச்சு எடுத்துட்டு போயிருவ நானு
ஓ அப்டியா சேரி சேரி அப்புறோ நைட்டுக்கு என்ன சாப்ட
நைட்டு வந்து ஃப் பிரைட் ரைஸ் குடுத்தாங்க
எக் பிரைட் ரைஸ்சா அதுஸ் சூடா சாப்புட போது தான்டா தம்பி நல்லா இருக்கு ஆறுனொனே சாப்புடுவியா சூடாவேஸ்
சூடாத்தாம் போடுவாங்க பிரைட் ரைஸ் போட்டு அது நெறையா அது பிரைட் பிரைட் ரைஸ் மாரியே இருக்கு நல்லாவே இருக்காது அது
நல்லாவே இருக்
ஆ பிரைட் ரைஸ் மட்டு நல்லா இருக்காது மத்தபடி நல்லா இருக்கு சாப்பாடுலா ம் அதும் அது என்னன்னா வந் து வாரத்துக்கு மூணு தடவ நான்வெஜ் போட்ருவாங்க ரெண்டு தடவ சிக்கன் புதங்கெழம ஞாயத்துக்கெழம சிக் கன் போட் ட்ருவாங்க வெள்ளிக்கிழம முட் ட்ட போடுவாங்க ச வெள்ளிக்கிழம வந் த்த இன்னைக்கு பிரரைட் ரைஸ் போட்டாங்கானா அடுத்த வாரோ வெள்ளிக்கிழம வந்து முட்ட குழம்புபோடுவாங்க அது நல்லா இருக்கு ரைட்க்கு ஃபுட்டுக்கு மொக்கையா இருக்கு
மொக்கையா இருக்கு சிக்கன் கொழம்புலா
சிக்கன் கொழம்பு நல்லா இருக்கு அதுல்ல பிரச் ன்ல்ல அது சூப்பரா இருக்கு ஆ மா பொதகிழமனா சிக்கன் கொழம்பு சாப் ப்பாடு போடுவாங்க சண்டேனா பிரியாணி போடுவாங் ஆ
என்ன பிரியாணி
சிக்கன் பிரியாணி
சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சை
அது சிக்கன் பிரியாணி வெங்காயோ சம்டைம்ஸ் குர்மா எல்லா அதுவு இருக்காது
ம் ம் ம்
அதுக்கப்பொரோ வந்து காலல டிஃபனும் சூப்பரா இருக்கோ இட்லி ஒருநா இட்லி இப் புதங்கிழம பூரி பொங்கல் உப்மா அதுக்கப்பறோந்து தோச சப்பாத்தி அது மாரி மாத் த்திமாத்தி போடுவங்க காலையல நைட்டு அதே மாரி திங்ககிழமன்னா சப்பத்தி செவ்வாய்க்கிழம இட்லி புதங்கிழம நைட்டு சிக்கனு வியாழக்கிழம த்திரும்ம சப்பாத்தி இத குஸ்கா
ஆ
வெள்ளிக்கிழம முட்ட சனிக்கிழம தோச ம் ஞாயித்துக்கிழம சாம்பார் சாதோ போடுவாங்க நைட்டு
பரவால்ல ஆனா நல்லா வெரைட்டியாதா குடுக்குறாங்க ஆனா ஆனா இந்த சில இது மட்டும் அது டேஸ்ட்டில்லாம இருக்
ஆ இந்த ஞாயித்துக்கிழம நைட் விட்டு போறது சுத்தமா நல்லாருக்காது
ஏ
பிஸிபேளாபாத்துன்னு தெலுங் எங்க ஹாஸ்டல் வந்து தெலுங்கு காரங்கவோட ஹாஸ்டலு
ம் ம்
அதனால தெலுகுக்காரன்றதுனால ஒரு சில ஃபுட்டுலா நல்லா தா இருக்காது
அவனுங்களுக்கு ஏத்த மாரி ஃபுட்டு் இது பண்ணுவானுங்கல்ல அ ஆ
தெலுகு பசங்கந்தா இருப்
ஆ ஆ ஆ ஆமாம் மோஸ்ட்லி அந்த சைட் இந்த மேல் மருவத்தூர் ப்லந்து நெறையா அந்த ட்ரெயின்ல ஏற்னா பாத்தன்னா இந்த தெலுங்கு பேசுறஸ் ஸ்டூடெண்ட்தா அதிகமாவே இருக்குடாத்
மேல்மருவத்தூர் ஆமாக்கா இங்க சென்னை எடுத்தாலே நெறையத் தெலுகு பசங்க தா
ஆ ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பாத்தனா தமிழ்நாட்டுல இருக்கறாங்க தே மக்கள்தா தமிழ்நாடு மக்கள்னு பேரு ஆனா படிக்கிறதுலருந்து செரி வேல செய்றதுலருந்து தெலுக்காரங்க தா முக்கவாசி பேர் தமிழ்நாட் ல இருக்றாங்ளே அதே மாரி தமிழ்நாட்டுல பாரா ஆ தெலுங்கு பஸ் இதுக்கு தா காலேஜ்ல கூடோ பாத் அதனால ஃபஸ்ட் இம்பார்டன் அதிகமாவே குடுப்பாங்க பரா அதுல
ஹலோ
அலோ அலோ
அலோ கேக்குதா
ஆ கேக் கிதுராத் தம்பி அதா தெலுங்கு பசங்கள்து அது நெறைய விஷயு வந்து அங்க பிளஸ்சாவும் இருக்கும் காலேஜ்ல
ஆஹ அதுவு ஏ காலேஜல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் பயம் கொஞ்சமா தான் ஆமா தெலுங்கு ஹந்தி ஹிந்தி, மலையாளம்
உம் நம்மள அவனுங்க திட்ட கூட தெரியாதுல்ல தம்பி
அஹ அதெல்லாம் திங்கிசாதா பேசணும் உ எல்லா மாத்த வந்து இங்கீஷ பேசிக்கவேண்டிதா
செரிடா தம்பி நெக்ஸ்ட் கால் பண்ணு பாய்
அ